ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா கேக்குது ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க ம் நல்லாருக்கே நீங்க எப் நல்லாருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் எல்லாரும் நலம் அங்க வீட்ல எப்டி இருக்காங்க
வீட்ல இருக்க நல்லா இருக்காங்க
கிட்ஸ்லா தூங்கிட்டாங்களா
ம் தூங்கிட்டாங்க உங்க வீட்ல
ம் எல்லா தூங்கிட்டாங்க எப்டி சாப்பாடலா வீட்டு விடு ஊட்டி விடுவீங்களா இல்ல அவங்களே சாப்ட்டுப்பாங்களா
அவங்களே சாப்ட்டுப்பாங்க சின்னப்பாப்பாக்கு மட்டு நா ஊட்டி வுடுவ
அப்டிங்களா ஆ ச சேரி சேரி நாளைக்கு வெள்ளிக்கெழம ஏதாது கோவிலுக்கு அப்டில்லா போவீங்களா
கண்டிப்பா நீங்க
அந்த அளவுக்கு சாமி பக்தில்லா அப்டிலா இல்ல இங்க வெள்ளிக்கிழம அப்லா பிரதோஷம் மட்டு நல்லா சாமி கும்பிடுவ ம் பிரதோஷம் வெள்ளி ஆமா கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழம சனிக்கிழமன்றதுலா சாமிலா கும்டமாட்ட இந்த பிரதோஷம் மட்டு வீடெல்லா கழுவிட்டுட்டு கோயில் வே கோவில் கிளம்பிடு சிதம்பரம் கிம்பிடுவே
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நடராஜர பாக்க போயிருவீங்க
அஹா அஹா அம் கண்டிப்பா ம் இப்டி சாமில்லா அப்டி ரொம்ப பக்தியா இருப்பீங்ளா ஆ இல்ல எப்டின்னு கேக்ற
அப்டியும்டில்ல அ சில நேர முதல்ல வந்துட்டு அடிக்கடி போவே சில நேரங்கள்ல போக மாட்டே அது வ என்ன சொல்றது போலான்னு வீட்ல எல்லாரு பிளான் பண்ணா போவோ
உம் உம்
நீங்க எப்டி எல்லாரு சேந்தா
நானு அப்டிதா சாமி எல்லாரு நல்லா இருக்கணு அப்டின்ற மாரி வேண்டிப்ப பா பாத்திங்னா என்னோட தம்பி தா என்னோட தம்பியால தா நா பிரதோஷோ பிரதோஹோன்னு சொல்ல போனோ கும்ட ஆரம்பிச்ச என்னோட தம்பி அந்த அளவுக் கு சாமி மேல அவ்ளளோ அடிட்டு அந்த மாரி ஆ இந்த விருதோ இருந்து இருந்தே வந்து வ வயிர் புல்லா புவ புண்ணா ஆகி சி உள்ள வயத்துக்குள்ள அந்த அளவுக்கு சாமி பக்தி மோசமாவ் கும்பிடுவான் இப்ப பாத்தீங்கனா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல தா இருந்துட்டு இருக்கா ஆ அந்த அளவுக்கு புண்ணாகி போயிட்டு ரொம்ப இப்ப தேங்கா பால அந்த மாரி மார்னிங் ஆனா தேங்காப்பாலு இளநீரு இந்த மாதிரி தா சாயட்டுருக்கா
ஓகே ஓகே
நாங்களு எவ்வளவோ சொல்லி பாத்தோ ரொம்ப அடிட் ஆகாதடா அப்ங்டின்னு சொல்லி பாத்த உங் கேக்கல அது அவனால முடியல ஆ ரொம்ப ஆழ்ந்த இறங்கிட்டா சாமிக்குள்ள
ஓகே ஓகே
இருக்கலா ஆனா இப்ப பாத்தீங்னா அவக்கு தேர்ட்டி இயர் மு முப்பது வயசு தா அவனுக்கு ஆகுது ஆ அதுலயே வந்து அந்த மாதிரி பண்ணுறா பாத்தா அதுக்குள்ளேயே போயிடுவா போல நாங்களே எவ்ளவோ சொல்லி பாத்துட்டோ வர்ல அவன்தா இன்னு எழுந்து வர்ல உம் உங்க ஃபேமிலில யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா
இல்ல இல்ல கோயிலுக்கு போவோ வருவோ
ம்ம்
அ இந்த ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி சாப்டாம அந்த மாதிரல்லா இல்ல
இல்லங்க அவ சொல்லி பாத்தோன்னா பிரதோஷ பிரதோஷ நா இருக்க ஆரம்பிச்சி முட்ட சாப்டாம ஆனால் பாத்தோனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அது புல்லா பிரதோஷனா ஆறு மணிக்கு தா நால்ரல இருந்து ஆறு மணிக்கு தா முடியும நால்ர மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு தா முடியு அது வரிக்கும் என்னால தாக்கு புடிக்க முடில அப்டே கை கால்லா நடுக்கற மாரி ஆச்சு அதனால நா சாப்ட்டுருவ அதுலேந்து பாத்தோனா நா சாப்ட்ருவே நால்ரைல இருந் து ஆறு மணி வரிக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டே அது மட்டு அந்த நால்ற டு ஆறு அது வந்து அந்த பிரதோஷம் டைம் அது அப்ப மட்டு எதும் சாப்ட மாட்டே
ஓ ஓகே ஓகே பரவால்ல
உம் ம்
ஆனா நெறைய பேரு டே ஃபுல்லாவே சாப்டாம இருப்பாங்க அந்த மாரி ஃபாலோ பண்றவங்களு
ம் கண்டிப்பா தண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த மாரி என்னோட தம்பி அப்டிதான் பண்ணிட்ருப்பான் நீ பண்ணு அந்த மாரி இருக்கும் அப்டின்னு சொன்னா சரி ஓகேன்ட்டு எனக்கும் புடிக்கும் சிவன் ரொம்ப புடிக்குவாரு அதனால நா இருப்ப பிரதோஷம் பிரதோஷம் தவறாம இருந்துருவே
சூப்பர் சூப்பர் பரவால்ல ஆனா நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்க கரெக்ட்டா
நம்ம கரெக்ட்டா அதெல்லா ஃபாலோ பண்ணுவே அப்றோ அதான் தி இது திருப்பதி போகணுன் ஆச திருப்பதி போயிட்டு வந்துட்டு இது இன்னும் ஒன்னு திருவண்ணாமலை கிரிவலம் போகணு கிரிவாலம் போயிட்டு வர்ணு
பௌர்ணமி பௌர்ணமிக்கு போவாங்க
ஆ ஆ ஆமா கிரிவலம் ஒரு நாள் போயிட்டு வர்ணு அந்த மாரிலாம் உங்களுக்கு எதாவ்து கிரிவலம் அப்டிலாம் போயிருக்கீங்ளா
புரில
அல் கிரிவலம் அந்த மாரி போயிருக்கீங்ளா திருவண்ணாமலை போயிருக்கீங்ளான்னு கேட்டே
திருவண்ணாமலை நா இன்னும் போனதில்ல
ம் ஓகே ஓகே அதான் திருப்பதிலாம் போனா சாமி கும்புட்றத பாத்தா வாழ்க்கையெல்லா வெறுத்து தான் வரணு திருப்பதி மேக்சிமம் பாத்தீங்கன்னா திருப்பதி, திருச்செந்தூர், பழனி இந்த மாரிலாம் பா போனன்னா கியூவ்ல நின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போய் மூன் நாள் நால் நாள் அதுவும் திருப்பதிலாம் போயிடாதீங்க ரொம்ப அவதிப்பட்டுதான் வர்ணு சிக்கிறிக்கிறிங்ளா அய்யய்ச்சோ அப்பா நாலா மூன் நாளுங்க ஜெயில்க்குள்ள போட்டு அடச்சி வச்சிருந்தாங்கங்க உங்கள எத்தன் நாள் அடச்சி வச்சிருந்தாங்க
மூன் நாள் தாங்க எங்களுக்கு மூன் நாள் தான் நல்லா படாத பாடு பட்டு உள்ள போய் ஏண்டா போனோங்கற மாரி ஆயிச்சி கொழந்தைகள்லாம் பொழம்புறாங்க
அச்சோ அதுவு கொழந்தைங்கல்லா அழச்சிட்டு போ கூடாது அப்போ பாத்தோனா எனக்கு மேரேஜ் ஆகாத்துக்கு முன்னாடி போனே இப்பல்லா கொழந்தைங்களா அழச்சிட்டு போனா அவ்ளோ தா அதுக்கே படாத பாடுபட்டு மூன் நாள் ஃபுல்லா நின்னு அல்ல தூங்க கூட எடம் இருக்காதுங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தங்க படுத்துப்போ அந்த அளவுக்கு ஆ உக்கார்றதுக்கு கு இப்டி லைட்டா அந்த தலய சாக்கிறதுக்கு எனக்குல்லா எடம் இல்ல அப்டே உக்
கொஞ்சோ நகந்தோம்னா அவுங்க என்ன பண்ணு வாங்கன்னா வேற யாராது உக்காந்துருவாங்க
ஆமா அதுக்குனே ரெஸ்ட் ரூம் போக கூட முடியாத கூட உக்கார்ந்துருப்போ அதுக்குனே அப்றோ அப்பா அம்மா வர சொல்லி அவுங்கள கால நீட்டுங்கனு அந்த மாரில்லா
பேக வைக்கணு கால வைக்கணு ஏதாது பண்ணிட்டு அதுக்கப்றமாதா ஆ நம்ம போகணு இல்லைன்னா அந்த எடத்துல வேற யாராது வந்து உக்காந்துருவாங்க அடிச்சு புடிச்சு வந்து உக்காந்துருவாங்க எப்டியாவது
கண்டிப்பா நீங்க எப்டி கிட்ஸ வச்சுட்டு எப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க
ஐயோ ரொம்ப கஷ்டமாதாருந்தது அங்க ஃபுட்டு் ப்ரொவைட் பண்ணிட்டே தாருக்காங்க ஸ்நாக் செல்லா கொண்டு வந்து சேல் பண்றாங்க இருந்தாலு கொழந்தைகள வச்சுட்டுல்லா உக்காரவே முடில எனக்கு
ஆமா அது உக்கார முடியாது ரொம்ப கஷ்டோந்தா அந்த கஷ்டத்துலயு போய்ட்டு சாமி கும்பிடணுனா அப்டியே அந்த ஒரு செகண்ட்ல போப்போன்னு தள்ளி வுட்ருவாங்க அவ்ளோத்துக்கு மூணு நாள் இருந்து ஒரு சாமிய நம்ம மனசுல நெனைச்சுதா வேண்டி வேண்ட முடியாது அப்டியேந்த ஒரு செகண்ட்ல எல்லா நல்லாருக்கணு சாமி அப்டின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதா
ம்
ஆனா பாத்தீங்கன்னா இந்த வி ஐ பி கார்ட்ஸ் இந்த மாதிரிலாருக்காங்க பாத்தீங்களா அவுங்கள்லா போணுன்னா அப்டி அழகாக கும்பிட்டுட்டு நல்லா அழகாக ஃப்ரீயா வந்துட்றாங்க ஆனா இந்த அந்த மாதிரி உள்ளதெல்லா எட்ட எடுத்துரணு இல்லைங்களா எல்லாரு ஒன்னுதா சாமின்னு பொறுத்த அளவு எல்லாருமே ஒன்னுன்ற மாரி இருக்கணு அதெல்லா எப்போ வருன்னு தெரியல
தெரியல ஆனா நீங்க சொன்ன மாரி இது அந்த கூட்டத்துல மாட் னது திருப்பதிலதா ரொம்ப மோசமா சங்கறமா மாட்
ஆமாங்க திருப்பதி தாங்க ரொம்ப மோசோ எது வேணா எந்த சாமி வேணா கொஞ்சோ சீக்கிரமா வரு ஆனா பாக்கலா ஒரு அர மண் நேரம் ஒரு மண் நேரோ ஆகும் சாமி பாக்க ஆனா இதுதா ரொம்ப மோசமாருக்கு ம் ம் அப்புறம் கொழந்தைங்காளா எப்டி சாமிக் கும்டுவாங்களா
ஆ கும்டுவாங்க கும்டுவாங்க சாமி கும்டுவாங்க நல்லா சாமி பாட்டுல்லா பாடி பாடி கும்டுவாங்க அதெல்லா பண்ணுவாங்க
ஹ் உஹ நீங்க இந்த மாதிரி இந்த பிரதோஷோ இந்த சஷ்டில்லா எடுப்பாங்க அதெல்லா எதாது பண்ணிருக்கீங்களா
இல்ல இல்ல அந்த மாரி எல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போனது இல்லங்க கோயிலுக்கு போவே வருவே அவ்ளோதா
ம் நானு அப்டி தாங்க இருந்தே ரொம்ப டீப்பாலா அந்த மாரி கும்புட மாட்டேன் தம்பி ஆனா சொல்லிக்கிட்ருப்பான் பிரதோஷோ பிரதோஷோ எடு அப்டின்னு சொ சொல்லுவான் நா அத நா கேர் பண்ணிக்கல ஒரு நாள் என் நானு என்னோட ஹஸ்பண்டு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு வர்ரப்ப
ம்
பிரதோஷோ அப்போ எனக்கு டூ இயர்ஸ் வந்து பேபி ஃபார்ம் ஆகல சரின்ட்டு நானு என்னோட ஹஸ்பண்டும் அன்னைக்கின் பாத்து பிரதோஷோ நாங்க போற வழியில சாமி இருக்கும் அது அங்க போயிட்டு சரி வாங்க நாங்க போய்ட்டோம் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து சரி வாங்க போயிட்டு வரலான்ட்டு நா வேண்டிக்கிட்டே நா ரெண்டா நாளே பாத்தா கார்ட்ஸ் போட்டு பாத்தா டபுள் கோடு காமிச்சது அதுல இருந்து ரொம்ப ஹாப்பியா ஆயிச்சு அதுல இருந்தே நா சாமி கும்பிட ஆரம்பிச்ட்டே
ஓகே ஓகே ஆ
அது ஒரு நம்பிக்க நல்லா இருந்தது சரி அப்டின்ட்டு இது வரைக்குமே தம்பி வயித்ல தர்ச்ச ஆரம்பிச்சதுமே ஆ ஆனா அப்ப சாப்டாமல்லா இருக்க மாட்டே சாப்ட்டுருவே இப்போ கொஞ்ச நாள் இருந்து பாத்தா அது எனக்கு செட்டே ஆகல ஒடம்புக்கு ரொம்ப ஏதாவது ஆயிடும் போல அப்டின்ட்டு நா சாப்ட ஆரம்பிச்சுட்டே ஆனா இந்த நால்ற டூ ஆறு அது வரைக்கு ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டே அப்றோ
ஓகே ஓ
அது சிதம்பரம் கோவில் அது கொஞ்சோம் நல்ல நல்லா இருக்குங்க சிதம்பரம் கோவில்லா இது நா நாட்டிய ஞ்சலி ஆடுவாங்க இந்த தேர் தரிசனப்ப நாட்டியஞ்சலிலாம் நல்லா இருக்கும் இப்ப ரோபோ சாங்கர் பொண்ணு கூட இப்ப ரீசண்டா வந்திருந்தது அவுங்கள்ள வந்து
ஆமா ஆமா நா சாட்ஸ்ல போட் வந்திருந்தது பாத்தே
உம் ஆனா பாக்க முடியல சரியான கூட்டோ
சேரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் உம் உம் ஓகே உம் பாய்
காலையில பாப்போம் கா ஆ ஓகே